ஓம்
கீங்க நல்லாருக்கீங்களா இத்தன நாளாச்சு கூப்ட்டு இப்பதா கூப்டணும்னு தோணுதோ
அப்படில்லைங்க ரெண்டு நாளா ரொம்ப உடம்பு செரில்லைங்களா காச்சலு சளி புடிச்சிருச்சு அதனால கூப்ட முலைங்க ரொம்ப டயர்டா இருந்துச்சுங்களா அத பேசல நீங்க எப்படிருக்கீங்க
ஓ நல்லாருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க
உம் உடம்பு சரிலைங்கா இப்ப பரவாயில்லைங்க நல்லாதா இருக்கே சாப்பிட்டீங்களா வீட்டுல எல்லாரு என்ன பண்றாங்க
ஓ நல்லாருக்காங்கங்க வீட்டுல குழந்தைங்கள்லா ஸ்கூலுக் போய்ட்டாங்களா
உம் எல்லாரு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஏங்க உங்க வாய்ஸ் ஒரு மாருரு க்குது
எங்கீங்க லை ட்டா சளி புடிச்சிருக்கு கா ச்சல் வர மாரியே இருக்குங்க
சாப்பிட்டீங்களா ஏதாவது
ஓ சாப்பிட்டங்க நீங்க
உம் நானு சா ப்டங்கா இன்னிக்கி என்ன சாப்பாடு செஞ்சீங்க நீங்க
இன்னிக்கி நா சாப்பாடு என்ன செஞ்ச இன்னிக்கி சா கேரட்டு கல வி காய்கறிலா போட்டு சாம்பார் வெச்சங்க அப்புறோ சாப்பாடு சாம்பாரு ரச சம் பொரியல் எல்லா பண்ணாங்க கேரட் பீன்ஸ்லா போட்டு சாம்பாரு அதுக்கப் ஒரு மு கோஸ் பொரியல்லு அப்ப பீட்ரூட் பொரியலுங்க ரசம் எல்லாமே பண்ணங்க நீங்க என்ன பண்ணீங்க
நானுங்களா நானு இன்னிக்கி சாப்பாடு வெச்சு ரசோ வெச்சு சுக்கட்டி கீர பொரியல் பண்ணங்க
செரி செரி பரவால பரவால கீரை டெய்லி எடுத்துக்கிறது நல்லதுதாங்க கண்டிப்பா கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க டெய்லியு ஒரு ஒரு கீர எடுத்துக்கறது ரொம்ப நல்லதுங்க
ஆமாங்க ஆமாங்க கீர தினமு நம்ம எடுத்துக்கறது ரொம்ப நல்லது அப்புறோ நீங்க சொன்னீங்கள சாம்பாரு அத வைக்கறது ரொம்ப நல்லதுங்க நல்ல சாம்பார்ல வந்து நெறைய காய்கறிலா போட்டு சமைக்கிறது நல்லா இருக்கு
ஆமாங்க நறைய காய்கறி போட்டு சமைக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க அப்புறோ வந் து நம்ம பருப்பு இருக்கு நம்மளுக்கு அதுக்கப்புறோ நறைய காய்கறிலா இருக்கு இல்லைங் ஆஹ் அப் றோ வந்து எந்த மாரி சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கு ஓ என்ன சாப் சாப்பிடுவீங்க விரும்பி நீங்க
நா அதிகமா காய்கறியை விட நான்வெஜ் அதிகமா சாப்பிடுவங்க கறி மீனு முட்ட இந்த மாரி நெறைய சாப்பிடுவங்க காய்கறியும் புிடிக்குங்க தெனமு வீட்ல அம்மா இருக்காங்க இல்லைங்க அம்மா வந்து காய் தெனமு காய் ஏதாது ஒரு காய் செஞ்சுட்டு இருப்பாங்க
பரவால்ல பரவால்லைங்க ம் எனக்குமே நான்வெஜ் புடிக்குங்க இருந்தாலும் நம்ம காய்கறி பழங்கள் இந்த மாரி எடுத்துக்கிட்டாலே ரொம்ப நல்லது தானுங்க
ஆமாங்க ஆமாங்க சேர் சேரி நீங்க தெனமு காய காய் எல்லாம் செய்வீங்களோ அது வீட்டு்ல
அப்டி தெனமு காய்குதாங்க பாப்பாக்கு ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே காய்தாங்க
அப்படிங்களா சேரி சேரி அதிகமா என்ன காய் செய்வீங்க
செய்யது பார்த்துட்டீங்கன்னா எங்க வீட்டுக்கு பின்னாடியே வந்து சுரக்காய் போட்டு வச்சருக்கோங்க சுரைக்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் தக்காளி எல்லாமே போய்ட்டுருக்கோம் அதிகமா பார்த்தீங்கன்னா நீர்க காயான சுரக்காய் ஜாஸ்தியாக எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க சாம்பாருக்குெல்லாம் கடையிலயே வாங்க மாட்டோங்க கத்திரிக்காய்லாம் சாம்பாருக்குல்லாம் நாங்க வீ வீட்லயே வந்து இருக்கிறது தாங்க கடையில அந்தளவுக்கு எதுமே வாங்க மாட்டோம்
பரவாயில்லைங்களையே தோட்ட வச்சிருக்கீங்க அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க அப்படி தானுங்க
ஆமாங்க கருகாப்பில அதுக்கப்புறம் மரம் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா பச்சை மிளகாய் மரம் வச்சிருக்கோம் இது செடி வச்சிருக்கோங்க அப்புறம் தக்காளி செடி வச்சிருக்கோம் அதனால அந்த அளவுக்கு காய்கறிக்குன்னு தனியா போய்க்க மாட்டோங்க வீடலேயே இருக்கிறத வச்சு செஞ்சுக்குவோம் அப்புறம் பாத்தீங்கன்னா வாழை மரம் போட்டிருக்கோம் அதனால பிரச்சனை இல்லைங்க அதுலயே நாங்க செஞ்சுக்கிறதுங்க
சேரி சேரிங்க நாங்க தினமும் போய் மார்க்கெட்ல தாங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட வேண்டியதா இருக்கு ரொம்ப தூரம் போய் வாங்கிட்டுணும் நாங்க சிட்டிக்குள்ள இருக்குோங்களா அதனால அவ்வளவு தீக்கிரம்லாம் கடை இங்க பக்கத்துல எங்கயும் இல்லைங்க போய் மார்க்கெட்ல வாங்கிட்டுதான் வந்து சமைக்கணுங்க எல்லாமே இங்கே ரேட் ட்டல்லாம் ரொம்ப ஜாஸ்தி த்தீங்க என்ன பண்றது உங்களுக்கு பரவாயில்ல நீங்க வீட்லயே போட்டு இது பண்றங்காட்டிக்கு நீங்க சமைக்கும் போது உங்களுக்கு தேவையான காயெல்லாம் நீங்க தோட்டத்திலே பறிச்சி செஞ்சுக்குவீங்க இல்லைங்களா
ஆமாங்க கண்டிப்பா நாங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இது வந்து வந்து எப்படின்னா அஹ அவரை இருக்குல்லங்க கிளியவர கொடியவர செடியவர இந்த மாரி அவறைக நெறைய போட்டிருக்கோங்க நெறைய போட்டு இது பண்ணி வச்சிருக்கோம் அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா வந்து நெறைய செடி வச்சிருக்கோங்க மிளகா செடியில பார்த்துட்டீங்கன்னாஹ குட்டி குட்டி மிளகாய் இருக்கு அதுக்கப்புறம் பெரிய மிளகாய் இருக்குதுங்க பஜ்ஜி மிளகாய் இருக்குது எல்லாமே வச்சிருக்கோங்க அப்புறம் தண்ணிதான் பத்துறது இல்லைங்க கொஞ்சம் தண்ணிதான் கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்குங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீங்களுமே வந்து இப்ப மாடியிலில வந்து இந்த பேக் எல்லாம் இப்ப புதுசு புதுசா வைக்கிறாங்க இல்லைங்க அந்த பையெல்லாம் எடுத்துட்டு வந்து மண்ணு போட்டு கொஞ்சோ உரமாக் போட்டு பாருங்க மாடி தோட்டம் மாரி செரிங்ளா
ம் செரிங்க பண்ணி பாக்குறே பரவாயில்லைங்க உங்களுக்கு இத்தனையு இருக்கிறனால நீங்க உங்க உணவுக்கு வந்து எதையும் தேடிப்ப தேவல எல்லாம் வீட்லயே இருந்து ஃப்ரெஷ்ஷா பொறிச்சு சமைச்சு சாப்ட்டுக்கலாம்
ஆமாங்க ஆமாங்க இப்ப கூட எ கடைல வந்து ரொம்ப ஹெல்தல ரொம்ப ப்ராப்ளம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க இந்த முல் சீதா கேள்விப்பட்டிருக்கீங்களா
மூல் சீத்தாங்களாஹ கேள்விப்பட்டது இல்லலைங்களையா அப்டின்னு என்னங்க
முள் சீதா பழங்க ரொம்ப மருத்துவம் கொண்டது இந்தஹ மரத்தல இருந்து அந்த செடியில அந்த இலை அந்த முள் சீதா அதெல்லாம் பழம் அவ்ளோ அருமையா இருக்கும்ங்க புளிப்பா தான் இருக்கூ ஆனா பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சோ அது வந்து புளிப்பா இருந்தாலும் டஸ்ட தான் இருக்கூ ஆனா ரொம்ப நல்லது கேன்சருல்லா ரொம்ப நல்லதுங்க இந்த பரிஷர் பீபி வயசானவங்காம் ஜாஸ்தியா இருக்காங்க அப்ப இந்த கற்ப பைக்கு ரொம்ப நல்லது ரொம்ப நல்லதுல்லாத்து எல்லதுக்குமே அப்பறோ பாத்துட்டீங்கன்னா பல சீசன்ல பழ சாப்டலாங்க அந்த பல சாப்ட முடியாதவங்க என்ன பண்ணலாண இலை இருக்கு பா்த்தீங்களா அது என்னன்னா நல்லா போ ஒரு நாலு தழ புடுங்கி காலைல நேரோ நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அந்த எலைய போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடி கட்டி டெய்லி ஒரு ஒரு கிளாஸ் குடிச்சுட்டு வந்தான கேன்சர் கூட போயிருதுங்களாம அந்த இதுக்கு பரவாயில்லங்க
ஆஹ் பரவாயில்லைங்க பாத்தீங்களா இப்டி ஒரு பழம் இருக்கதே எங்களுக்கு இத்தனை நாளா தெரியாாதீங்க பரவாயிலயே செரி வேற என்னென்ன காய் எல்லாம் வச்சு வச்சிருக்கீங்க
வாழக்காய் வச்சிருக்கோ பாத்துட்டீங்கன்னா எங்க மாமியாருக்கு ரொம்ப அ வயிறு வலிக்குது வயிறு வலிக் க்குதுன்னு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போனங்க பத்த கல்லு வய்த்துல என்ன பண்ணாங்க ஸ்கேன் பண்ணிட்டு இந்த மாரி கல்லு ஜாஸ்தியா இருக் இருங்க உ இது இந்தந்தந்த அளவுக்கு சென்டிமீட்டர்ல அளவு இருக்குன்னு சொல்லி சொல் சொன்னாங்க அப்ப நாங்க இருந்து என்ன பண்ணம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் யாருங்க காசு எல்லாம் போ செலவு பண்ணிட்டு இருக்கிறது எங்க நாங்க என்ன பண்ணோம்னா வாழை மரம் இருக்குதுலங்க அதுல குழி தோண்டி உள்ள எல்லாம் எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து தண்ணிய வந்து ஒரு இலவிச்சு நல்லா ஒரு பானைய போட்டு மூடி வச்சறதுங்க காலைல எழுந்திரிச்சு போய் அந்த தண்ணி எடுத்து குடிக்குவோ தொடர்ந்து ஒரு ரெண்டு வாரம் குடிச்சிட்டு வந்து அந்த கல் எங்க போச்சுன்னே தெரியலீங்க அந்த அளவுக்கு எல்லாமே போயிருச்சு ரொம்ப நல்லாவும் இருந்ததுங்க ஒடம்புக்கு
நம்ம வாழ்க்கையில ஒடம்பு செரியாம போற காரமே நபட்டு தாங்க எப்படி சொல்றதுனா இ இப்ப இருக்கிறவங்கால்ா சாப்பிட்டு சீக்கரோ நோய வர வச்சடுறாங்க இதே நல்ல உணவா எடுத்துக்கிட்டா மக்களுக்கு எந்த இதுவும் வராது நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கூ எந்த நோய வ துங்க இப்ப வந்து உணவே நல்ல மருந்துதானுங்க
ஆமாங்க சும்மாவா சொன்னாங்க பெரிய இவங்க முன்னோர்கள்லா உணவே மருந் ம மருந்தே உணவு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அங்க வாய் வழியா நான் போகற ஆதாரம் வந்து எப்பயுமே சத்தானது இருந்தாதான் வந்து நம்மளுக்கு செரிமானத்துல இருந்து எல்லா ப்ராப்ளம் இல்லாம நம்ம ஒடலுக்கும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கும் இல்லலைங்ள நீங்களுமே கொழந்த பெண் கொழந்த தானே வச்சிருக்கீங்க அந்த கொழந்தைக்கு பெண் கொழந்தையா இருக்கட்டும் ஆண் கொழந்தையா இருக்கட்டும் கண்டிப்பா வாரத்துல ஒரு நாாள அந்த உளுந்த கஞ்சி உளுந்த பால அதெல்லாம் செஞ்சு கொடுங்க எப்படி செய்வீங்கன்னு தெரியுமா
ஆஹ் அன்னைக்கு ஒருட்டடைம் நீங்க சொல்லிருக்கீங்க அதனால அதுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதிகமா எடுத்துக்கறத இல்ல்ல இருந்தாலும் கஷ்டப்பட்டு அதை ஊட்டுருங்க இப்ப ரொம்ப சரியா சாப்பறதுில்ல்லைங்க என்ன பண்ணி குடுத்தாலும் சாப்படுறதுல்ல எப்டிங்க சாப்பிட வைக்கிறதுது இந்த கொழந்தைக
கஷ்டம் இருந்தாங்க எனக்கு கொஞ்சோ குழந்த உங்க கொழந்தை பெருசும் ஆயிடுச்சு இனி கொஞ்சோ கஷ்டம் இருந்தா விவர தெரியாதப்ப ஊட்டுறது ஊட்டுறதுதா இனி கொஞ்சோ ஆகட்டும்ங்க விவர தெரிஞ்சு இனி கொழந்தைங்க எல்லாருமே இந்த மாரி ஸ்டேஜ்ல எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க கஷ்டம் தான் நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வற்புறுத்தி கூப்பிட்டு வெளையாட்டு காட்டி அப்படி உட்கார வச்சு அதை பண்ணி இத பண்ணி டனு வேற வழலி இல்லைங்க ங்க நம்பூல்கு குழந்தைங்க சாப்பிட்டாதா நம்மளுக்கு நல்லா திருப்தியா இருக்கு சாப்பிட்டாங்களே அப்படின்னு
ஆமாங்க நானு என்னென்ன செய்யறதுன்னு தெரியாம இன்னைக்கு வந்து கோதுமை மாவுல ஒரு கால் ஒரு கால் ஸ்பூன் பால் ஒரு அர வாழைப்பழம் கொஞ்சோ கருப்பெட்டி இதெல்லா போட்டு தோசைக்கல் அப்படியே சும்மா பேன் கேக் மாரி ஊத்தி நெய் ஊத்தி த்தி சுட்டு குடுத்தாங்க பரவாயில்லைங்க அது ஏதோ ஒரு ஒரு சின்ன குட்டியுன்டு ஒரு தோச சாப்பிட்டாங்க இப்படித்தாங்க குடுக்க வேண்டியதா இருக்கு செஞ்சு செஞ்சு ஏதாது ஒண்ணு
செரி செரிங் பரவால பரவாலைங்க அதே மாரி டுங்க சரிங்களா குழந்தைக்கு இப்ப இருந்து ஆரோக்கியமா குடுத்தாதா நம்ம குழந்தைங்களது கொஞ்சோ நல்லா இருக்கு இல்லைங்களா கண்டிப்பா
ஆமாங்க ரொம்ப கஷ்டோங்க இந்த குழந்தைகள சாப்பாடு வைக்கறிறதுன்னு இப்ப உணவுலதா நம்மளுக்கு எல்லாமே இருக்கு இந்த கடையில வாங்கி குடுக்குற பொருள்ல்லா என்னங்க இருக்கு நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிடுற உணவுலதா சத்தே இருக்கு
ஆமாங்க கண்டிப்பா அப்ரோ இந்த காய்கறி எல்லா நறைய குடுக்குறீங்களா பியூரியாட்ட எல்லா குழந்தைங்களுக்கு-
அதெல்லா பாப்பா சாப்படறதுே இல்லைங்க எந்த காயுமே பாப்பா சாப்பிடுறது இல்ல்லைங்க கஷ்டப்பட்டு வேக வச்சு அத டிஃப்ரெண்டட் டிஃப்ரெண்டா பண்ணி குடுத்தா கூட சாப்பிடுறது இலைங்க இந்த காய்க எல்லா எப்படி சாப்பிட வைக்கறதுனே தெரியல
செரி விடுங்க அதுவா பழகிருவாங்க சரிங்க டைம் ஆச்சுங்க இன்னொரு நாள் கூப்பிட்டுங்களா-
ஆஹ் சரிங்க எனக்கு கொஞ்சோ வீட்டுல வேல இருக்கு ஒரு நாள் கூப்பிடுறங்க
ஆஹ் சரிங்க